ஹலோ ஆ வணக்கங்க
எப்டி இருக்கீங்க சகோ
நா நல்லாருக்க சகோ நீங்க
சகோ வீட்ல நல்லாருக்காங்ளா சகோ தேவனா பேஸ்
என்னடா நல்லாருக்க சகோ நல்லா நல்லபடியா போய்ட்ருக்கு பிரச்சன
மகி்ச்சி மகிழ்ச்சி சகோ
ம்
அப்பறோ சகோ பள்ளி பருவ ஞாபகோ எல்லா உங்களுக் வருங்களா பள்ளி பருவத்துல நண்பர்களோட செஞ்ச நிகழ்ச்சிகள் அதெல்லா ஏதாவது ஞாபகோ வருதுங்ளா அவுங்களுக் இல்ல என்ன செஞ்சீங்க பள்ளி பருவத்துல கல்லூரி பருவத்துல ஏதாவது பகுர்ந்துக்க முடியுமா
ம் பள்ளி பருவத்துல கொஞ்சோ அதிகமா வெளையாண்டோ நெறைய ஞாபகங்கள் இருக்கு அது தா சொல்ல முடியாத அளவு இருக்கு நெறையருக்
ஞாபகங்கள்
ம் இருக்கு சகோ உங்களுக்கு ம் விளையாட்டு விளையாட்டு விஷயமாவுருக்கு படிப்பு விஷயத்துல
எதாவது சேட்டைகள்ல பள்ளிக்கூடத்துல செஞ்சி ஆசிரியர் கிட்ட மாட்
அத் அதுதா அதுதா அதிகமாருக்கு
அதுதா அதிகமாருக்கு அ
எந்த வா வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிடித்தமா அமஞ்சது கல்லூரி வா வாழ்க்கையா இல்ல பள்ளி பருவமா
பள்ளி பருவந்தா சகோ எப்பவுமே பள்ளி பருவந்தா
பள்ளி பருவத்துல தா நெறைய அனுபவோ இருக் கு புடிச்ச நிகழ்வுகள் நெறையருக்கு
நம்ம ஸ்டார்டிங் எல்கேஜிலருந்து நா டுவெல்த்து வெரிக்குமே ஒரே ஸ்கூல்
ஒரே ஒரே பள்ளி தா படித்து வந்திருக்கீங்க
ஆமாமா பள்ளியள தா படிச்ச ப்ரோ
ஆண்கள் பெண்கள் இரு இரு பாலையினரு சேர்ந்ததா இல்ல ஆண்கள் பள்ளியா
ஆமமா இரு ரெண்டு பேரு சேந்ததுதா
ரெண்டு பாலினம சேந்ததுதா
ம் ஆமா
செரிங்க செரிங்க சகோ அது நீங்க ரெண்டு பாலிணமோ சேந்து சேந்து படிக்கிறதுனால நமக்கு வந்து அந்த பெண்கள் கிட்ட பேசி பழகி சோ நமக்கு வந்து அந்த பயமும் இருக்காது இல்லியா ஆமா வளர வளர
ஆமா ஆமா சகோ
அது உங்க அபிப்பிராயோ என்ன சகோ அந்த மாதிரி படிக்கிறது மூலமா நல்லதுங்ளா
ம் அது அது நல்லதுதான சகோ இப்போ நம்ப ஒரே ஆண்கள் மட்டு விட ரெண்டு பேரே ரெண்டு பேர் இதுவாருக்கு
ஏன்னா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கே நகர்ற போது வந்து கண்டிப்பா வந்து பெண்கள் இல்லாம நம்ம வந்து இந்த சமுதாயத்தில வந்து இருக்க முடியாது என்ன சொல்றீங்க
ம் ஆமா ஆமா
ம் மா ஒரு கல்லூரி பருவோ எடுத்தாலு நம்ம வகுப்பறைல பெண்கள்ளே இருப்பாங்க கண்டிப்பா அவங்களோட உரையாடுறதுக் கு நமக்கு வந்து வாய்ப்பு கெடைக்கு ஒ அந்த அந்த அ நேர பொழுதுல வந்து நம்ம வந்து கொஞ்சோ தயக்கோ இருந்துச்சி அப்டின்னா அதுவே வந்து பின்னால்ல வந்து நமக் க் வந்து ஒரு இடையூற அமையு என்ன சொல்ல வரீங்க
ஆமா
ஏன்னா ஒரு பணிபுரிய எடத்துலயு நம்ம வந்து பெண்களு கூட சேந்து உரையாட் ற மாரி வாய்ப்பு அமையு அவங்களோட சேந்து பணிபுரிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது நமக்கு வந்து அதுவே ஒரு இக்கட்டமா இக்கட்டான சூழ் நிலை அமையு அதே நம்ம வந்து பள்ளிப்பருவத்துலந்தே நம்ம பேசி பழகி இருந்தா அது பின்னால்ல வந்து அதுவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழித்தடமா அமையு நமக்கு வந்து க பயமு நீங்கு நம்ம சகஜமா பேசி பழக்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமையு அந்த அந்த விதத்துல நீங்க கலந்து சேந்து படிச்சதுனால உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சுருக்கு ஆ நல் பேர் வந்து பள்ளி பருவத்துலயே வந்து தனித்தனி பாலின பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுனால அதுவே வந்து பின் நாள்ல வந்து ஒரு தடை கற்களா அமையுது அவுங்களுக்கு
ம் ம்
ஒரு அ கல்லூரி வாழ்க்கையை முடிந்து அடுத்தது அவுங்க பணிக்கு செல்லும் போது அவுங்களுக்கு வந்து தேர்வு வப்பாங்க அந்த பொழுதுல வந்து நம்ம வந்து கலந்த கலந்த உரை எப்டி ஆற்றுறோனு அத கண்டிப்பா பாப்பாங்க எல்லார் முன்னாடியு வந்து தைரியமா நம்ம வந்து உரையாடுறோம்மா அதுவு பாப்பாங்க எனா நமக்கு வந்து தேர்வு செய்யுற ஆ என்ன சொ சொல்லுறது அந்த தேர்வு நடத்துறவங்களே வந்து பெண்க களா கூட வர்றதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கூ
நீங்க ஆமாங்கம்மா
பொழுதுல் வந்து நம்ம வந்து ஒரு பெண் வந்து நமக்கு வந்து தேர்வு செய்யும்போது நமக்கு வந்து ஒரு பயமு அந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கூ நம்ம வந்து அவுங்களோட கலந்துரையாடாம இருந்ததுனால அதுனால வந்து நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து கலந்துரையாடினா வந்து அது வந்து பின்னால்ல வந்து நமக்கு வந்து ஒரு கல்லூரி போகும் போதும் ஒரு வேலை வாய்ப்பு போகும் போதும் அதுவே வந்து நமக்கு ஒரு உதவி தகுதியா அமையு அதுனால இந்த காலத்துல வந்து நமக்கு வந்து நம்மு பிள்ளைகளுக்குமே வந்து நாம கத்து குடுக்கணு தைரியமா தைரியமா வந்து எல்லா ஆண் பெண் பார பாரபட்சம் பாக்காம எல்லாரருடையமு சகஜமா பேசிப் பழகணு அப்டி நம்ம வந்து சொல்லி வளக் கணு நம்மளோட பிள்ளைகளா சரி நம்மளோட நண்பர்கள் அவுங்க நம்ம ஊக்குவிக்கணு அதாவது உரையாடல் வந்து ஒரு நல்ல வகையில அமையணு அது
ஆமாங்
கண்டிப்பா உங்களோட சிந்தனைகள கொஞ்சோ சொல்லுங்க சகோ நீங்க எப்புடி உங்களோட கல்லூரி பருவத்துலயு நல்ல உரையாடறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அமஞ்சுதுங்களா நல்ல நண்பர்கள் இருந்தாங்களா உங்களுக்கும் பெண் நண்பர்கள்
இருக்றாங்க இருக்றாங்க
செரிங்க சகோ கல்லூரி பருவத்துலல்லா எப்புடி நீங்க கல்லூரிய வகுப்ப புறக்கணுச்சுட்டு வெளில வ திரையரங்கள் போற போன அனுபவோ எல்லா இருக்குங்ளா இல்ல நீங்க வந்து எப்பயுமே வந்து வீடு வுட்டா கல்லூரி கல்லூரி வுட்டா வீடு அந்த மாரி இருக்கக்கூடிய க உக ஒரு நல்ல மாணவனா என்ன சொல்லவறீங்க
அந்த மாரி எல்லா இல்ல
கெடைக்குற வாய்ப்ப வந்து நண்பர்களோட செலவு செலவழுச்சுருக்கீங்க ஆ சகோ செரிங்க சகோ
நா ஹாஸ்டல்லயே தங்கி படிக்கிற ப்ரோ
ஆஸ்டல தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்துருக்கீங்க
நம்ம வீட்டுகாக
ஏன்னா வீடு வீடூ அ ஆ கல்லூரியு வெகு துலைவுல இருந்துதுங்ளா
ம் ஆமா ஆமா
அதனால ஹாஸ்டல தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை
ம்
அதுவே நீங்க மொதல்ல ஏத்துக்கிட்டீங்களா இல்ல அதுக்கப்புற வற்புறுத்தி ஏத்துக்க வச்சாங்களா ஒங்கள
இந்த ஒரு ஒரு மாச ரெண்டு மாச ஆச்சி
ம் கொஞ்சோ சந்தர்ப்ப சூழ்நிலையெ ல்லா நமக்கு வந்து தோது படுறதுக்கு கொஞ்சோ நேர எடுத்து
ஆமாங கண்டிப்பா
செரிங்க செரிங்க சகோ எப்டி உங்களுக்கு வேனா அ சாப்பாடு எல்லா உங்களுக்கு வந்து ஒத்து போச்சுங்ளா
ஆ ஒரளவுக்கு சொல்லலாம்
எது உட உடல் உபாதைகள்ல்லா எதும் ஆகல சாப்பாடு அந்த அளவுக்கு உங்களுக் வந்து நல்லபடியா அமைஞ்சிது
ஆமா எதும் பாதிக்கல
செரிங்க செரிங்க சகோ சாப்பாட்லா எப்டி சகோ நீங்க அ ரெண்டுமே சாப்டுவிங்ளா சைவம் அசைவம் இல்ல
ஆமா சகோ ரெண்டு ரெண்டுமே தா சைவோ அசைவோ ரெண்டுமே தா
சைவோ அசைவோ ரெண்டு முற லயுமே வந்து உங்களுக்கு இரண்டுமே கொ கொடுத்தாங்களா
ஆமா ஆமாமா வாரத்துல மூணு முற செய் சைவம் போடுவாங்க
பரவால்ல பரவால்ல சகோ நறைய எடத்துல பாத்தீங்ன்னா ஒரு வாட்டிதா போடுவாங்க அதுலய நறைய பேரு ஏக்கதோட சொல்லுவாங்க உங்களுக்குனா ஒரு வாட்டிதான் இருக்கு அப்டின்ட்டு உங்களுக்கு பரவால்ல வாரத் த்துக்கு மூணு வாரன்னா கொஞ்ச மன நிறைவா தா நீங்க உண்டு இருக்னு ம்
வாரத்துல மூணு முற திங்களு இது செவ்வா செவ்வா வியாழன் சனி மூண் நாள் போடுவாங்க
செவ்வாய் வியாழன் சனி ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள்
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவாங்க இரவு போடுவாங்க எல்லாம்
இரவு நேரத்துல செரிங்க செரிங்க ப்ரோ அ கலரி பழவத்துல உள்ளயே வந்து பயிற்சி கூடோல்லா இருந்துதுங்ளா இல்ல தனியா நீங்க போய் ஏதாவ்து அ அனுபவம் இருக்குதுங்களா
ம் கல்லூரியிலேயே எல்லா இருக்கு ஜிம் வசதி எல்லாமே இருக்கு
உடற்பயிற்சி கூடோலா இருந்திருக்கு
நீல்ஸ் இருக்கு
மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆனா கண்டிப்பா வந்து உடற் பயிற்சி என்றதூ உடலுக்கு ரொம்ப தேவையான ஒன்று
ஆமா சொல்லலா உங்களுக்கு அதுல இருக்கா
து இப்ப இருக்கிற சூழ்நிலைய பாத்தீங்ன்னா எல்லாருக்குமே வந்து உடன் பருவ பருமம்ன்றது ஒரு எ தவிர்க்க முடியாத ஒரு நோயாவே ஆயிட்டு இருக்கு
ஆமா
உடல் பருமன் இதால வந்து இளம் வயதிலயே வந்து மாரடைப்பு காரணம் நெறயா வருது
ஆமா
அதனால உடற்பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியோ என்ன சொல்ல வரீங்க
ஆமா கண்டிப்பா
அதனால வந்து உடற்பயிற்சி கண்டிப்பா எல்லாரு ஆடி அ பின்பற்றணு
ம்
உங்களோட உரையாடுனதுக்கு மிக்க மகிழ்ச்சி சகோ நெறய நிகழ்வுகள வந்து பகிர்ந்துகிட்டோ வேற ஒரு தொடர்புல கண்டிப்பா வந்து உரையாடலா சகோ மகிழ்ச்சி நன்றி சகோ நன்றி நன்றி